ஹலோ
ஹலோ
ம்.. சொல்லுங்க
ரொம்ப ஷார்ப்பா பண்ணிட்டீங்களே
ஹலோ
இல்லை டக்குன்னு உடனே பண்ணிட்டீங்க டக்குன்னு உடனே பண்ணிட்டீங்க
உடனே பண்ணட்டேன்
உம் இப்போ சவுண்டு கொஞ்சம் கம்மியாயிடுச்சே
சவுண்ட் கம்மியா இருச்சா ஃபேனு இந்த கூலர் திருப்பி வைச்சேன் ஒரே நிமிஷம் இருங்க இல்லல்ல தெம்பளா அதுக்கு நாலு பருட சொல்லிருக்கேன்
ஆனா விடு விடு நா உக்காரணும்ல இப்ப கேக்கு இப்ப
ஆஹ் இப்ப நல்லா கேட்குது இப்போ தான் நல்லா கேது
கூலர் கூலரை என் பக்கம் திருப்பி வச்சிருந்தன் அது காத்தடிக்கிறதுனால எதிர்கத்து வருதுல்ல அப்போத அந்த காத்துக்கு வறனால உங்களுக்கு வாய்ஸ் வராது
நீங்கள் அதை சேர்த்து அந்த பக்கமே திருப்பி வைங்க
கொசு கடிச்சட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரம் அதான் போய் திருப்பி விட்டே அந்த பக்கம்
திரும்ப நடிக்க வேண்டியன்னு
அ குட் நைட் போடாச்சு அவ்வளவுதான்
கொசு உங்கள கடிச்சதுன்னா நீங்க நீங்க திரும்ப கொசுவ கடிங்க
நான் ஓ பாசிட்டிவ்லா என்ன தான் கடி க்கும்
நீங்க ஓ பாஸ்டியு வா
உம் ஆமா நீங்க
ஓ நெகட்டிவு
ஓ நெகட்டிவ்வா அடேங்கப்பா ஆப்புஸ்ட் ரேர் பிளட்டு
ரேர் பிளட்
அவ நீங்கல்லாம் சூதனமா இருக்கணும்
உம் கண்டிப்பா அதுக்கப்புற அப்பு யார் ப்ரெட் கொடுப்பா ஏதாவது ஒண்டுன்னா எங்க அண்ண பசங்களும் என்னைய மாதிரி தான் ரெண்டு பையங்களும் ஒ நேககிட்டியவு தா நானு அண்ண பையங்க ரெண்டு பேரு நாங்கள் மூணு பேருமே ஓ நெகட்டிவ் தான்
உம் ம் ஒரே ஆள்தான்
மத்த எல்லா பாஸிட்டிவ்
ம் நீங்க மட்டும் இதா ஆனா கொசுக்கு வந்து பிடிச்சது வந்து ஓப்பாசிடிவ் ரத்தம் தான்
ஓ நெகட்டிவ் எல்லாம் பிடிக்காதா
உம் உஹம் உங்களுக்கு கொசு கடிக்குதா நீங்களே யோசிசி பாருங்க கொசு உங்களுக்கு அதிகமா கடிக்குதா
இப்ப ஏயாச்சு கிடை இந்த மழை பெஞ்சுதுன்னா கடி
ஆஹ் உங்களுக்கு எப் யானா எங்க வீட்டுல எனக்குமட்டுதான் கடிக்கும் எப்பபாத்தாலும் கொசு
வேற யாரையும் கடிக்காது
மீதி எல்லாம் வீட்டுலதான் பி பாஸ்ட் நான் மட்டும் தான் ஓ பாசிடிவ்
உங்கள ரொம்ப புடிச்சிருக்கு போல கொசுக்கும்
என்னன்னுல்லா உலகத்துல ஓ பாசிட்டிவ்தான் கொசுக்கே புடிக்குமா
ஏன்னா ஓ பாசிட்டிவ் பிளட்டு வந்து டேஸ்ட்டா இருக்குமாமா
அது சரி இவர் நல்லவர் அதனால இவர் கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடிக்குது எதையும் தாங்கும் இ தயம் அப்படின்னு சொல்லிட்டு கடிக்குது போல
அது வேணாம் கரெக்ட் தான்
கரெக்ட் தானா அப்ப எதையும் தாங்கும் இதயம் தானா
ஆமா நீங்க எததியோ சொன்னது அது உண்மை ப்ப
உண்ம கரெக்ட் ட்ட சொல்றேண்ணா
அதான் எப்படினு தெரில டக்கு டக்கு எல்லாமே புட்டு புட்டு வக்கிறீங்களே
அஹ அ வெத்தல எல்லாம் போட்டு பார்ப்பாங்கள அதுல போட்டு பார்த்தேன்
வெல்ல வெத்தலலைலா கருப்பு வெத்தலைலா
இந்த வெத்தலையில என்ன தடவுவாங்க இன்கா மை அதை தடவி பார்த்தா தெரியும் நீங்கள் என்னெலாம் பண்ணுறீங்க அஹ் அப்படிங்கறது தெரியும்
ஆக ன் பலவித் த கையில வச்சுருக்கீங்க
இப்போ கெக்டாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ன சொல்லட்டா கரெக்டா இப்ப கம்ப்யூட்டர்ல வேலை பாத் பத்தக்கீ கறிிட்டல்
அது டெய்லிங்க அந்த பொலம தா எனக்கு அப்புற உ
அப்பிடியே ஃபோன் பேசட்டுருக்கீங்க
இந்தடயலி நம போடபதுதா என்ன பண்றது தெனமு அதா பண்றம மத்த டை மத்த நாள தா கூட இதபடுத் இருக்கும் தூங்கிட்டு இருக்கோ சொல்லலா நமக்கு பொலப்பே இப்பதா வேலைக்கு ப
சரி அப்ப நீங்க கரெக்டா கால ஆ பத்துற மணிக்கு என்ன பண்ணுறீங்கன்னு நா சொல்கிறே மெஜேசில போட்டு விடுறே
ஆரம்பி யாராவது இசமே ஒர்க்க ஆக ஃபோனில் நச்சு அான் சொல்கே டவு் கேட்பாங்க ஒன்றும் ஃபன் புவாங்க இல்லைெசஜ்டுவாங்க என்னமோ போட்டுறாங்க என்ச்ச அ பண்ண வச்சு உம் ஆமாம் நேற்று மார்னிங் வந்து ஒர்க்க ஆகல நேற்று மார்னிங்
அடேங்க அப்பா அப்பிடியே பே சொல்லிக்கிட்டே டைப் பண்ணுங்க
உம் பேசு தான் பேசு தான் இப்பிருக்கு உட இத்து
இல்லையே எனக்கு எது காது கேக்கலையே மூச்சு விடு ச மூச்சு விடுற சத்ததானு கேட்குது
அது ரெண்டு ப டைப் பண்ண போனை காதட்டு வச்சுன்னா அப்படி கேட்டுக்கேன் இப்போ கரட்ட இருக்கா
இப்ப கரெக்டா தா இருக்கு அப்புடியே பேசிட்டே பண்ணுங்க என்ன பண்றது வாய்ஸ் கேக்கலனா அந்த போன் அப்புற அளு
உங்க வாய்சு இல்லியே நீ
ஃப அப்புறம் ஃபோன் வந்தால் ஃபோன் நினை்சறது பாவம் கெட்டு போயறது ஸ்டார்ட் ஆகிடுது அப்புறம் வெழுத்துடுது தண்ணி உள்ள போச என்ன ஆவுறது வெடுச்சுல பாஸ் தெலஙலா
ஆமா சொல்ல முடியாது
உம்
அதல்லது அதல்லது சொல்கிற ஃபோன அலா வைக்காம பேசிட்டே இருங்க
என்னதுஃபோனு
போஃபனை அள வைக்காம நீங்க பேசிட்டே இருங்கனு
உம் உஹம்
ஓகேவா
ஒகே ஒகே இப்ப ரெண்டு பக்கம்ன் கம்யூனிகேஷன் பண்ருக்கேன் அதனால தான் ஆஹ
எப்டி
ரெண்டு பக்கம் இங்கய உங்களட பேசிட்டு இங்க ஒருதவக கேள்வி கேட்டு இருக்க அவுங்களுக்கு பதில் சொல்ரு அதனல தான் கொஞ்சம் இதயிர்சி ஒரே நிமிஷம்யிருங்க
இங்க பெரிய ஆள் தான் உண்மேலே
ந என்ன அன்னியனா ஆஹ எல்லாதான் க நான்னியன
ஹா அண்னியன்ல இல்ல
ஆஹ்
எப்படி சொல்றது அது எப்படி சொல்றதன்னு எனக்கு தெரியலைக்
அறவ ந அனு கோத்தமா
உங்க பெருமையாாதான் சொல்லுவான நீ எவ னோ வ
நீங்க பெருமையா சொல்லலாம் சரி திட்டலாம்னு சரி எதையும் தாங்கதையும் அதனா கூச்சிக்க மாட்டே
திட்டல்ளம் மாடே
உம்
அப்பய யாராவது திட்டுவாங்க நம்ம திட்ட மனசு வருமா
இல்ல இல்ல பொதுவா சொல்றேன் எத சொன்னாலும் அக்சப்ட் தான் நம்ம ரெஜிகட் எல்லாம் பணமாட்ட
விசிட் பண்ண மாட்டீங்க இல்ல ரெண்டு வேலை ரெண்டு வேலையுமே ஒரே நேரத்தில் பண்ணுறதுக்கு ஒரு தனி திறமை வேணும் அதே
அதெல்லாம்ன அவ எவ்வளவால பாக்குறான் எல்லாம் சாதாரண
பக்கம் கார் ஸ்டேட் பண்ண முடியாது கண்டிப்பாக ஏதாவது ஒன்றால் தான் பண்ண முடியும் இப்போ ஃபோன் பேஸ் தான் ஃபோன் பேசில் தான் இரு அப்படியா அடுத்த வேலைய ந பார்க்க முடியாது அடுத்து பா்கற ஒரே அடுத்து பார்க்குற ஒரே வேலை என் வ தெரியுமா போன் பேசிட்டு ஒரே வேளை மட்டும் கரெக்டா பாக்கலாம் என்ன வேலன்னு சொல்லுங்க
சாப்புடுறது
அடிப்பொலி கரெக்டா சொல்லி
இப்படி ஒரே ச ஒரே சாட்ல சொல்லிட்டேன்ல தப்பில்லாமா
உம் ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்க அது மட்டும் கரெக்ட் கிட்டப்படலாம்
அதுல என்ன ஒரு அத தான் அதுல ஒரு என்ன ஒரு பிளஸ் மைனஸ்ன்னா நீங்க எவ்ளோ சாப்படுறீங்கன்னு தெரியாது அந்நேரத்தில் போயிட்டே இருக்கும்ல
அப்படிலாம் இல்ல இப்போ நான் வந்து மொபைல் பாத்தட்டுருந்தேன்னா இப்போ ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவன் எப்பவாச்சு அப்ப என்ன பண்ணுவன்னா எங்க அம்மா ஊட்டி எனக்கு ஊட்டிவிட சொல்லுவேன் ஆனா நீங்க சொல்ற மாதிரி தான் ஆமா ஊட்டி விடுங்க நேத்து நைட்டு கூட ஊட்டிடிச்சு அப்ப ஊட்டி விடுமா ஊட்டி விடிச்சுன்னா வயர் ஃபுல்ல ஆயிரு
ஆமா ஊட்டி விட்டு ஆமா ஊட்டி விட்ட வந்து எவ்வளவு உள்ள போ போனு தெரியாது நம்ம சாப்ட்டா நமக்கு அளவு தெரியும் க நமக்கு
அ கண்டிப்பா இதே டைம்ல நான் சாப்பிட்டேன்னா கம்மியா தான் வச்சு சாப்பிடுவேன் அ நீ எங்கம்மா ஊட்டி விட்டுச்சின வயிர் ஃபுல் ஃபுல்லாயிரும் ஏம்மா என்னம்மா எவ்வளோமா ஊட்டி விட்ட வயி ரெல்லாம் வலிக்குதுன்பேன் அப்போ சொல்லும் குறையதானே போட்டேன் அப்படிங்கும் ஆனா வயிற ஃபுல்லா இருக்கு
ஊட்டிவிட்டோம் அப்படிதான் ஒரு சிலம் நம்ளே சாப்டடுறோம் அப்படின்னா கான்சன்ட்ரேட் ஃபுல்ல அந்த ஃபோன் பேசுற போனா
ஆஹ் ஆஹ வயித்துக்கு தெரியும்ல நமக்கு தெரியலனாலும்
வயித்துக்கு தெரியும் இருந்தாலும் நம்மோட அந்த இடல நம்ம என்ன சொல்ற கான்சன்ட்ரே நம்ம வேற பக்கம் அந்த பேசறதுலாம் நம்ம கவனமா இருப்போம் அங்க என்ன பதில் சொல்றது வைக்கதுன்னு அப்போ சாப்ரோட கவனம் அந்த சே தறுதலங்க
உம் கரெக்டு தான்
டவுட்டு கேட்குறாங்க என்ன சொல்றது ம்ம் ஜடல
எட்டு ஒன்பது பத்து ஒன்பது பத்து
என்ன தெரிய நம்பர் என்ன்றக்க ஒன்ப தரியி
இது
ஆஹ ஒன்து எட்டு ஒன்பது பத்து நம்பர் எழுதுறீங்க நம்பர் என்றிங்களே
சும்மா மருந்து கூடுத்து எவ்ளோ நேர ஆச்சுங்க என்ணி பார்த்தே
ஓ நீங்க கவுண்ட் பண்றீங்க எத்த மணி ண்ண அவர்ஸ கணக்கு பண்றீங்களா எவ்ள நர இருக்குண்ணு
எவ்ளோ நேர ஆயிருக்குன்னு பாத்தே ஆறு மணி நேர இருக்கு
சேரி சேரி
இப்ப நல்ல வேத்துக்கோலாதா இருக்கு
ஆமா எட்டு மணி குடுத்தினா எட்டு நாலு பன்னெண்டு இந்த பக்க ரெண்டு மணி ஆம்
அச்சோ எட்டு மணி குடுக்கல ஒன்பது மணிக்குதா குடுத்
ஒன்பது மணி குடுத்தீங்கனா மூணு மணி ஆனதானே மூணு மணி ஆகணும்ல
ரெண்டு ஒன்று ரெண்டு இப்போ அஞ்சு மணி நேர ஆகு
அதா மூணு மணி ஆச்சுனாதா நாளு மணி கிடக்குறது
உம் ஆமா அதேதா அதுவரை நா இருப்பேனா
என் இருக்கும் இ இப்படிச்ச பேய சொறீங்க
இல்ல தூங்கிட்ட என்னமோ
அப்புடி அப்புடி தெ அப்படி தெளிவா சொல்லுங்க அது வரைக்கு அது வரைக்கு இல்ல இ அது வரைக்கு இருப்பனா தூக்க வந்துரு அப்புடி தெளிவா சொல்லனு ஒரே வார்தல முடிச்சுட்டா சொல்றது நம்ம கரெக்டா சொல்லணுங்கிறேன நாம அப்புடி சொல்லக்கூடாது வாய் தவறி இப்பிடி சொல்லக்கூடாது சொல்றே உனக்கு சொல்ல கூடாதுனு சொல்றே
உம் ஓகே ஓகே அது மாறி தூங்கிட்டே தூங்காம இருந்தா ஓ ஓகே தூங்கிட்டேனா ம் அதுக்கு தா கரெக்ட் அப்ப அலாரம் வச்சுக்கணும்
உம்
ஆனா மத்த டய அலற வச்சு எஞ்சிக்கவே முடியாது நம்ம மருந்து கொடுக்கணும்னா அது என்னவோ தெரியல ஃபஸ்ட்டு ரிங் அந்த அலார ஃபர்ஸ்ட்டு அடிச்ச உடனே எஞ்சிருவே
அதுக்கு மைண்டு் தா காரண வேற ஒண்ணு இல்ல
உம்
மைண்டுல வந்து புல்லா பிக்ஸ ஆயிரும ஆமா
ஆ மற்ற எங்கேயாவது போவுனு ஸ்கூலுக்கு இப்போ டேன் போடுவாங்க ஸ்கூல ஆஹ ஒரு ஒரு நாளைக் ஒரு ஒருத்தாங்க நாங்க புத்தம் புத்த வ வந்து பத்து டீச்சர்ஸ் இருக்கும் ஆ இதுல பத்த நாளை இ ஒரு நாள் எனக்கு டேன் வரு காலையில எட்றக்கெலா போணு அப்புடி போயிட்டு அலாரோ பே ஆடிச்சுட்டே இருக்கு ஆஃப் பண்ணவே முடியாது அதுகபுற மதிவே வந்து எடுப்பி விடுவாங்க இப்ப ரெண்டு நாள அவுங்க இல்ல உங்க வீட்டுக்கு போயிறாத அவகதா வந்த மந்த மன்னி ஸ்கூல் போனுமே மீஸ் சீக்கிரமா எழுப்ப சொன்னீங்கிளே எந்திரி கெலியா ஆஹ ஆஹ ஆஹ அவ சொல்லு என்ன மணி எழுப்புனா ஆன் மட் சொல்றீங்க தொழுகைக்கு இழப்பு சொல்வீங்க எழுப்புனா சொல்லிட்டே திரவே சில டைமே இப்புடி தான் ஆ ஆனு சொல்லிட்டு அப்புடியே தூங்கிடுவே நா அதுக்கப்புற அவுங்களு விட்டு விற்றுவாங்க ரெண்டு வாட்டி எழுப்பிட்டு எஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்பிடினு இப்ப திங்ககிழம அடுத்து ஏ டைம் தா
சேரி சேரி
ஓகே நா கூப்புடவா
உம் சரி ஆஹ கூப்ட
ஹ